ஆ
ஆ சொல்லு புரியுல
பேசுனது
ஆ கேக்குது
உனக் கேக்குதா
ம் கேக்குது மதியோ என்ன சமையல்
அது
ஹலோ
கேக்குதா
கேக்குது டி
என்ன கேட்ட
மதியம் இன்னா சமச்ச பசங்களுக்கு
மதியோ வந்து அதா ஸ்கூலுக்கு போனும்
இங்க இல்ல
ஸ்கூலுக்கு குத்தல முட்ட சாதோ
ஆமா
முட்ட முட்ட சாதம் முட்டை
ஒன்னுமே கேக்கல
முட்ட சாதம் குடுத்தன்டீ முட்ட கேக்குதா
ம்
ஸ்கூலுக்கு அது குடுத்தா மதியானம் எங்களுக்கு செய்யணு
ம் ம்
நீ
நாங்க வந்து காலிஃளவர் காலிஃளவர் குருமா வைக்கலான்னு
காலிஃப்ளவர் குருமாவா வைங்க வைங்க
நீ அதுதா செஞ்சிட்டல்ல முட்ட சாதோ
என்னது
அதா முட்ட சாதோ செஞ்சிட்டிங்கலே
ஆமா முட்ட சாதோ செஞ்சு பசங்களுக்கு குடுத்து விட்டே எங்களுக்கு செய்யணு
ம் ம் அதும் உங்களுக்கு சேத்தே செஞ்சிர வேண்டியதான
சேத்தே வா இல்ல திட்டமாதா இருந்துச்சா முட்ட பசங்களுக்கு மட்டு செஞ்சு குடுத்துட்டே மதியோ நா சொரக்கா வச்சிருக்கே
ம் சொரக்கா இருக்குதா
ஆமா வெறு சொரக்கா மட்டு பொறிச்சிட்டு
ம்
அதுலயே சாப்பாடு போட்டு சாப்ட்ருவோ நானு அவருந்தான
ஓகே
ம் அதனால உட்டாச்சு இப்போ இப்போ வந்துட்டாங்களா டிபன் பண்ணிட்டியா என்ன பண்ற புரியல
இத்தாலி ஊத்தணுமோ
இட்லி வந்து ஊத்தணுமா ஓகே ஓகே சட் எனக்கு கேக்கல நீ பேசுறதே
கேக்குது
கேக் என்னது
கேக்குதா
புரியல
கேக்குதான்னே
என்ன பண்ற
ஆ கேக்கல
ஆ என்ன சொல்ற கட் பண்ணவா
ம்
ஏ கட் பண்ணும்
எனக்கு கேக்க மாட்டுது
இப்ப கேக்குதா பாரு
ம் ம்
ம் சொல்லு அப்பறமா பண்ணிக்கலா துணிக்காய வச்சுட்டு இருந்தே
ம் ம்.
ஆனா இப்ப பண்ல பட் ஆனா நீ பேசது நல்லாதா கேக்குது. ஆனா நா பேசது உனக் கேக்கலையா?
நீ கேக்கலன்னியே அதனால கட் பண்ணிக்கிடின்ன.
சொல்லு சொல்லு அப்றோ மறுபுடியும் பண்ணுனுல்ல.
ம்.
உம் துணிக்காய வெச்சுட்டன்னா
ம்.
போயிட்டு சட்னி அரைக்கணு.
எதுக்கு உப்மாவுக்கா?
குப் ஆமா உப்மாவுக்கு சட்னி தேங்கா சட்
சட்னி ம் ம்.
தேங்கா சட்னி அரச்சி சாப்ட்டா கொஞ்சோ நல்லாருக்கு.
ம்.
வெறு உப்மாவ சாப்பறதுக்கு.
ம்.
நீ காதுல தான வெச்சிருக்க.
ஆமா
அப் ரொம்ப உள்ள இருக்க மாரி இருக்கு.
காதுல சைட்ல வெச்சினு பேசறது உனுக் கேக்கல.
அதா சரியாக் கேக்க மாட்டிங்குது. இதுவ் இது யாருது ஃப் ஃப் ஃபோனு?
ஏ ஃபோன் தா.
ஓ ஃபோன்ல ஏ இப்டி கேக்குது? ஓ ஓ ஃபோன் தா கீழ விழுந்துச்சா?
ஆமா ஏ ஃபோன்தாடி கீழ உழுந்து ரெண் தடவ மூணு தட பொத்து பொத்துனு உழுந்துருதுடி.
அப்பிடியா அதனால ஸ்பீக்கரு கொஞ்சோ
ஓகே ஃபோனயே பாக்கறிங்களோ சாமி.
என்னது?
மதிய
சரி பண்ணிடுவியா?
ஓ ஆமா பண்ணுனுன்றே.
பண்ணுனுன்றியா ஆமா ரொம்ப ரொம்ப இதுவா கேக்குது.
ம் ம் ம் வேற?
நா பேசறது உனக் தெளிவா கேக்குதில்ல நீ பேசறது எனு ரொம்ப உள்ளார இருந்து கேக்கற மாரியே இருக்குது.
ஆ அதா கஷ்டமா இருக்குது. இருக்கியா இருக்கியா இருக்கியா கேக்கணு.
அ கடைக்கு எதாது போலா. கடைக்கி போலானே கடைக் கடைக்கி.
கடைக்கா?
அ உ
அப்புரோம் எப்டி தனியா விட்டா போவ
தா அதான் அவன் அப்பா வன்டாரு
வன்ட்டாங்களா தா அங்க கொஞ்சம் தள்ளி போனா ஒரு கடை இருக்கே அதுவா
அ ஆமா அது பொட்டிக்கட மாறி இல்ல
அதா ம்
நா கூட
அந்த எடம் வலைய பாத்து ஒன்னு இருக்கே அதுவா
அந்த அண்டாத்து வழிதுல்ல
ஆமா
ஹ அது பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டுவீடு ஒன்னு வரும் பாரு
ஓட்டு வீடா ம் பாத்தே பாத்தேன்
ஓகே ஓகே ஏன்னா
ஆ சொல்லுங்க சோப் இல்ல அங்க இல்லியே ஆமா ஆமா வாயின் வந்துட்டா சீக்கிர வா
ன்னா வாங்க போற
சோப்பில்ல
ன்னது
சோப்பே
சோப்பா ஓகே ஓகே இப்டி நடுவுல பேஸ்லாமா
அதுலா ஒன்னும் பிரச்ன இல்ல
ஆல்லாம் ஒண்ணும் பிரச்சன இல்லயா
ஆ எல்லாருமே பேசுறாங்ளே அந்த வாயசுல கேட்டியா
எதுல
நம்பே வாய்ஸ் டைப் பண்றோல்ல அதுல பார் நடுவுல நடுவுல பேசிட் கிடக்கறாங்ளே
ஆமா அதுனால பேஸ்லான்றியா முந்தா நேத்
அதுலா ஓகேய்
நேத்து அம்மா இருந்துதுல ஆமாண்ட சொல்லல
நானு உ மாமியார சொல்ரேனு நினச்சட்ட
நேத்து அம்மா வந்திரு தாங்க
அதான் சேரி அம்மா இருக்றாங்க சேரி நம்ப பேசுவோ பசங்கள பாத்துப்பாங்க
அப்டின்ட்டுதா நேத்து பேச ஆரம்பிச்சே
குரலு மாமியார் தான் அம்மா சொன்னு கூப்டுவல அவுங்க அம்மானு
ஆமா அப்டிதான் கூப்டு
அதுக்குன்னு
அதனால அப்டின்னு நெனச்சிட்டியா
அம்மானு எனக்கு ட டக்குனு ஞாபம் வர்ல சேர் உ மாமியார தா அம்மானு சொல்றபோலக்குது
கோமதி எப்டிக்து கொழந்த எப்டிக்து
ஆ ஆ
அ அதான் கேட்டி தந்தாங்க
அதல்லா பாத்து ரொம்ப வருஷதுக்கு போனு
ஆமா நானே ஒன்ன ரொம்ப இது அப்ரந்தா பாத்த
சில வருசத்துக் அப்பரோல்ல
எப்போ
வருஷத்துக்கு அப்புற பழகுறோன்ற
ஆமா ஆமா அதுவு நீங்க ஞாபக வச்சு கூட்டதுனால
ம் அதயே சிம்பிளா பண்ணது அது நறைய பேரு கூப்படவே இல்லயே
நறைய பேர் கூப்பல்லயா
என்ன என்னாடி
யாரு
புரில ஆ நல்லா இருக்கனே
ஊரே
ப
ஏ இன்னு ரெண்டு வருசம் இருக்குங்க விரே அப்டியே இறங்கி காது அங்கயே குத்திகிறாங்க பொலக்குது இன்னா டா இது இந்தாண்ட திரும்பு அதாஅதா உகும் பார ஏத்தி இறக்கி குத்தி வச்சக்கிறே அது சின்ன வயசுல குத்துந்துக்கா எல்லா சின்ன வயசுல குத்துவாங்க அந்த அஞ்சாது படிக்கும் போது ம் ரெண்டு பால் பால்பாய்ட்டு தோ காதுடி மேலயு கிழயு இருக்குசைசா
யாருக் ஒனக்கா அப்டியா இருக்கோ
அ ஆமாக்கா
ம்
அத காது மேலயும் கீழயும் குத்தி வச்சுக்கிறாங்கன்னு கேக்கறாங்க
ஒனக்கு அப்டித்தா இருக்குமா
தெர்ல நானே இப்பதா பாக்கற அவுங்க பாத்து சொன்துகுஅப்பறம்
சீனா ந பாஸ் அதுக்காகதா ஒன்ன கேக்கற
நானுமே எனக்கே தெர்ல இப்ப அவுங்க சொல்லிதா பாக்கற
அதுக்கப்பறம் தான் தெ வாங்கியாச்சா
ம்
ஹலோ
இது ஒரு பத்து நுப்பது இது ஒரு அஞ்சு நுப்பத்தஞ்சு இருக்கு கணக்கு செர்தானா ம் ம் அங்க எப்டி இருக்குதுன்னே மழ வர்ற மாரி இருக்குது ம் ம் ஆமாங்க்கா ஒரு சின்தால் சோப்பு அது மாரி ஷேம்பு மஞ்ச கலருக்கா அண்ணா அது கொண்டி குடுத்துருங்க நீ வேன்னா பாரு இந்த பக்கோ குடுத்தாரு ஆ ஹா சொல்லுடி நா வேற இங்க பேசிக்கினுக்குற வேற
ஆட்டா ம
காலு கால் ரெக்கார்டு பண்ணுனேன்னா நீ இத பேசு கடக்குறோ
அத நாந்தா ஒன்ன கேக்கணு
அதத்தா நானு சொல்றே செரி உடுங்க
ஆ
இது எதுன்னு சொல்லி குடுத்தீங்க அப்பறமா அஞ்சு வித்துருங்க ஆமா
நீ என்ன ஷாம்பு போடுவ ம் கம்பனி காரு
வாங்கிக்கிறே
தா இல்லியா முடிஞ்சுச்சா இல்லையா
முடிய போதுடி அது வாட்டுக் மறச்சு கொஞ்சு பேசுடி
ஆமா அதாவது அவுங்க ப அப்றோ பண்லா
புரியில